ஆ சொல்லுங்க
அ சரி தோழி நல்லா இருக்கீங்களா தோழி
அ இருப்போ
ம் வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா தோழி
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்க தோழி உ காலை உணவு தயார் பண்ணியாச்சா தோழி
இன்ன எதுவு பண்ணல தோழி ஒரு உணவு எங்க இன்ன ரெடி பண்ணல காலையில எழுந்ததுலேந்து மற்ற மற்ற வேலைகள் தா போயிட்டு இருக்கு இன்னு ஒன்னு அந்த வேலைய ஒன்னு ரெடி பண்ணாம வச்சிருக்கே
அப்படியா தோழி
அம்மா தா காலக்கி சீக்கிறோ எழுந்தாச்சு எழுந்து ஆனா வந்து காலை உணவுககள் எதுவுமே ரெடி பண்ணாம மற்ற மற்ற வேலய பார்த்துட்டு உக்காந்துட்ருக்கே
சரி தோழி அ காலை உணவு என்ன செய்லான்னு யோசனைல இருக்கீங்க தோழி
காலை உணவு வந்து மாவு இருக்கு தோழி மாவு இருக்கு இனிமே தேசதா ஊத்தனூ அப்டின் நெனைச்சிட்டு இருக்கிறோ ஆ தோச ஊத்திட்டு ஏதாவது சட்னி வகை ஏதாவது பண்ணோ அப்டின்னு நெனச்சிட்டு இருக்கே தோழி
என்ன சட்னி செய்யலாம்ன்னு இருக்கீங்க தோழி
ம் வழக்கம் போல என்னது தக்காளி சட்னி தா திருப்பி செயலானுட் இருக்கே ம் ம் ஹூம் கார சட்னி பூண்டு தோலு போண்டு சட்னி சொல்லுவாங்களே ஆதூக்கு
அப்டியா
ப்பூ பூண்டு சட்னி செஞ்சுருக்கீங்களா தோழி
ம் பூண்டு செட்னி செய்வே தோழி நா எப்படி செய்வே அப்டின்னா பட்ட மிளகா பூண்டு ஆ ஒரு ரெண்டு வெங்காயோ மட்டூ வெச்சுக்குவே உப்பு அவ்ளே தா வெ ம் வெங்காயம்
ஆ பூண்டு
சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ கொஞ்சொ வெச்சுக்குவே அது மட்டும்தா அது அது பாத்தீங்கன்னா நெல் நல்லெண்ண ஊத்தி சாப்பிடும்போது ரொம்ப அருமையான சுவையில இருக்கூ
எனக்கு அந் அந்த சட்னிதா தோழி எனக்கு ரொம்ப பிடிக்கூ அது எனக்கு எனக்கு அது நல்லா இருக் அந்த நல் வெறூ நல்லெண்ண மட்டூ தாலிப் பெலாம் எதுவூ குடுக்க மாட்டாங்க வெறூ நல்லெண்ண மட்டூ ஊத்தி குடுப்பாங்க இல்லையா
ஆமா அதுல தாலிப்புல்லா கொடுக்க கூடாது ஏன்ன கேட்டா அது பச்சய அரக்கிறது பூண்டுங்கிறதுனால தாளிப்பு கொடுத்தா வா வாசனை வந்து வேற மாதிரி வித்தியாசொ மாயிடூ
அததா எனக்கு எனக்கு அந்த அந்த சேனல் அந்த சட்னி சாப்பிடணூ எனக்கு ரொம்ப பிடிக்கூ ஆனா செய்முறை எப்படின்றது எனக்கு சரியா சரியா தெரியாம இருந்தது ஆ இன்னிக்கு நம்ம செய்சூ கண்டிப்பா நா பயன்படுத்தி பாக்குறோ தோழி பச்சை மிளகா வந்து இது இல்லனா ஏ உப்பு
அ வெங்காயம் கொஞ்சொ வெங்காயோ கொஞ்சொ நெறய பூண்டு காரம் அதிகமா இருக்கூ தோழி நல்லெண்ண ஊத்தி சாப்பிடனூ
சரிங்க தோழி ஆமா காரம் வந்து நமக்கு அதல அதிகமா தானே இருக்கூ நம் பச்சயா நறய நீ சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது அது ஒரு சுவை வந்து நம்ப நல்லா இருக்கூ இல்லிங்களா
ம் ஆமா தோழி
ம் அந்த அந்த முறை வேனா நா பயன்படுத்தி பாக்குறே தோழி
ம் சரி தோழி
நீங்க அங்க என்ன காலை உனவு அங்க என்ன செய்யறதா இருக்கீங்க
ம் காலை உணவு பாத்தீங்கன்னா இட்லி செஞ்சுட்டு அ பாப்பாக்கு பொட்டுக்கடளை சட்னி புடிச்சிருக்கு அதனால பொட்டுக்கடளை சட்னி செய்யலாம்ன்னு இருக்கே தோழி
அப்டிங்களா பொட்டுக்கடலை சட்னி செய்யறதுனா எப்படி தோழி
பொட்டுக்கடலை சட்னி அப்டின்னா பட்ட மொளகா ஆ பொட்டுக்கல்ல அ சின்ன வெங்காயோ
ஓ சரிங்க சரி சரிங்க சரி ஆமா அது நல்லா இருக்கு ஆமா அது நல்லா இருக்கு தோழி அ தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க சரிங்களா கொஞ்சோ தண்ணி அதிகமா சேத்துக்கிட்டு நம்ம இட்லி மேல ஊத்தி நம்ம தாரளமா ஊத்தி சாப்ட்டோம்னா அதனுடைய சுவையே அருமையா இருக்கு
ஆமா தோழி
ஆ அதுல நீங்க வந்து கொஞ்சோ தண்ணி மட்டு நறைய சேத்துக்கணு தாளிப்பு குடுத்துக்கணு
ஆமா தோழி
ஆ ஆமா தோழி அது நல்லா இருக்கு சுண்டக்கா வ சட்னி செஞ்சு பாத்துருகீங்ளா தோழி நா எப்டினு ஆமா தோழி உங்களுக்கு ஏற்கனவே நா சொல்லி இருப்ப நனைக்கிற
இல்ல தோழி சொன்னாதில்லையே
அப்டிங்ளா ந உங்க வீட்டு பக்கம்லா சுண்டைக்காய்ல்லா காய் காய்பு இருக்குங்ளா
நம்ம கொள்ளையில இருக்குமா
ஓ இருக்குங்ளா
ம்
ஆமா அதாவது சுண்டக்கா வந்து அதிகமா சேத்துக்க கூடாது அதாவது நீங்க வந்து நறைய பேரு இருந்தா நம்ம சுண்டக்கா தாராளமா நல்லா சேத்துக்கலா ஆ கொஞ்ச பேர்னா நம்ம வந்து சுண்டைக்கா அதிகோ ஏனா சுண்டைக்கா நார்மலாவே வந்து கசப்பு தன்மையில இருக்கு இல்லைங்களா நீங்க என்ன செய்வீங்க சுண்டைக்காய் வச்சு என்ன பண்ணுவீங்க
நா சுண்டைக்கா பசங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால நா என்ன பண்ணுவனா அ தண்ணிங்கறதுனால என்ன தண்ணி குடுத்தாலு கடகடன்னு குடிச்சிருவாங்க பசங்க அதனால சுண்டைக்காவ பிச்சு ரெண்டு மூணா வெட்டி தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணிய வடி கட்டி குடுத்துருவே தோழி
அது மட்டு தா பண்ணி குடுப்பீங்க
அது மட்டு தா பண்ணுவ சாம்பார்லன்னா ஒரு ரெண்டு மூணு போடுவ ரெண்டு மூணு பீசு அது மட்டு தா
ஆ ஆ சின்ன சுண்டைக்காய பத்த வந்துட்டு நறைய உங்கள்ட்ட காய் காய்ப்பு இருகுங்ளா எப்டி தோழி
அ நறைய இல்ல தோழி அது கொஞ்ச கொஞ்சோ காய்க்கு அது இல்லாம தெருவுல கொண்டு போயிடுவாங்களா வந்து பிச்சுட்டு போயிடுவாங்க தெருவுல இருக்கவுங்க நம்மளுக்கே கெடைக்காது
ஓ நம்ம வாசல்ல இருக்குதுங்களா சுண்டைக்கா செடி
வந்து வந்து அ பிச்சுட்டு போயிடுவாங்க
அது ஒண்ணு இல்ல தோழி சுண்டைக்கா வந்து சுண்டைக்காய்ல நறைய செய்யலா தோழி இப்ப நீங்க சொல்றீங்கீங்க ஏனா சுண்டைக்கா வந்து நமக்கு வந்து வயித்துளுடைய உபாதைகள எல்லத்தையுமே அது சுத்தோ செய்யக்கூடியது சுண்டைக்கா சரிங்களா ஆமா சுண்டைக்கா வந்து கசப்பு தன்மை நிறைந்தது நமக்கு வந்து கசப் இந்த பாகக்காவும் சுண்டக்காவும் கிட்டத்தட்ட அக்கா தங்கை மாதிரி அது அந்த அளவுக்கு கசப்பு தன்மை உள்ளது ஒவ்வொரு ஒரு சுண்டைகாய் டி நா என்ன பண்ணுவ அப்டின்னா சுன்டைக்கா நார்மாலா நம்ப வந்து சட் னி செய்றோ இல்லையா அ வெங்காயம் தக்காளி பழம் அதெல்லா போட்டு நம்ம வந்து அதோட ஒரு கைப்பிடி சுண்டைக்காவு போட்டு வதக்கிருவ தோழி சுண்டைக்காவா நல்லா தண்ணி எண்ணெயில நல்லா வதைக்கிறணு சுத்தமா எண்ணெயில வதக்கிட்டு அதுக்கு அப்புறோ வெங்காயம் அப்புறோ தக்காளி பழம் கருபுள்ள கொத்தமல்லி சேத்துப்ப இதுல காஞ்ச மெளகா சேத்துப்ப உப்பு வச்சி நீங்க அரைச்சி ஒரு தாளிப்ப குடுத்து சாப்ட்டு பாருங்க அது என்ன சட்னினே அவுங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க
அப்படியா தோழி நா தயார் பண்ணி பாக்குற தோழி
ஆமா அத வந்து இந்த சுண்டைக்காய் சட்னின்றதே அவுங்களால கண்டுபுடிக்க முடியாது அதுல சுவையு அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு சாப்ட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியு அ சுண்டைக்காய் சட்னிங்க ஆமா கருவப்லையு சேத்துக்கணு கொத்தமல்லியு சேத்துக்கணு அத இந்த ரசத்துக்கு போடுவமுல்லையா கொத்தமல்லி
ஆமா தோழி
புதினா கொத்தமல்லி சொன்னாலே நம்ம அந்த கொத்தமல்லி சேத் த்துக்கணும் நல்லா தாராளமாவே சேத்துக்கணு கருவப்பில்ல கொத்தமல்லி அத சேத்துக்கிட்டு சுண்டைக்காய் வந்து ஒரு கைப்பிடி நீங்க சுண்டக்காய் வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு போட்டீங்க அப்டின்னாக்கா கொத்தமல்லி கருவப்புல ரெண்டு நம்ம கைப்படியளவு ஒரு கைப்படியலவு ஒரு கைப்படியவு சேத்துகணு அப்பதா அதோட சுவை வந்து கசப்புத்தன்மை தெரியாது
அப்படியா தோழி
ஆமா அதுல வந்து தாழிப்பு நீங்க எப்ப தாழி சட்னி வகைகள் எப்ப தாழிச்சாலு கடுகு வந்து நீங்க அதிகமா சேத்துக்ங்க கடுகு நீங்க அதிகமா சேத்து நல்லா பொரிய விட்டு நீங்க குடுத்தீங்கன்னா அந்த கடுக கடிக்கும் பொழுது அதோ ட சுவை தனியா இருக்கு நமக்கு சோ நீங்க அந்த மா திரி நீங்க செஞ்சு குடுங்க நல்லா இருக்கு அதே மாதிரி அ அது கா இன்னொ இன்னொரு காய் ஒரு அந்த காயிலயு நாங்க சட்னி செய்வோ தோழி அம் அதுவு இந்த காயில அதிகமா கூட்டு செய் வாங்குவோ அ நீர் சத்து நிறைந்த காயின் கூட சொல்லுவாங்ளே சவ்சவ் சவ்சவ் ஆமா அந் சவ்சவ்லயு நாங்க சட்னி செய்வோ தோழி சவ்சவ் ல நீங்க செஞ்சிருக்கீங்ளா சட்னி
ஆ சவ்சவ்ல செய்வ ஆனா பசங்க அதெல்லா சாப்ட மாட்றாங்க தோழி அதா எனக்கு பிரச்சனயே அதனால கொழம்புல வச்சி குடுத்துறது தோழி
இல்ல நீங்க சவ்சவ் செய்றீங்கங்கம் பொழுது நீங்க எப்டி அத சவ்சவ் சட்னி எப்டி கண்டுபிடிக்கிறாங்க
ம் ஆ கண்டுபிடிச்சிறாங்களே அது டேஸ்ட் வித்தியாசமா இருக்கிறதுனால அதுங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது
அது நீங்க சவ்சவ் சட்னி எப்டி செய்வீங்க எப்போதுமே சட்னி இப்ப அப்ப சுண்டைக்கா சட்னீன்னா ரொம்ப ரொம்ப நைசா அரைக்க கூடாது ஆ செய்வாங்க சுண்டக்கா அப்ப வந்து நம்ம பொட்டுக்கல சட்னி வந்து நீங்க நல்லா நைசா அரச்சி தாழிப்பு குடுத்தீங்கன்னா தா நல்லாருக்கு ப சுண்டைக்க சட்னியு இந்த சவ்சவ் சட்னியு ரொம்ப நைசா அரைக்க கூடாது ரொம்பவு திப்ப திப்பயா இருக்க கூடாது
ம்
ஆ அந்த மாரி நீங்க அரச்சிங்கன்னாகா வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு நீங்க எப்டி அத செய்வீங்க சவ்சவ் சட்னி எப்படி செய்வீங்க
சவ்சவ் சட்னி வந்து வெங்காயமு தக்காளியு வதக் ட்டு பச்ச மொளகாட்டி சவ்சவ்யு வதக்கினு சவ்சவ் வதக்கி ட்டு கொஞ்சமா புளி வச்சு உப்பு வச்சு அரைப்ப அரச்சிட்டு தாளிச்சிடுவ கடுகு உளுத்த பருப்பு பட்ட மொளகா கருவப்ல போட்டு தாழிப்ப
அ சவ் சவ் சட்னிலயுமே வந்துட்டு கொஞ்சோ அ உளுத்தம் பருப்பு கொஞ்சோ கடல பருப்பு நல்லா வதக்கி வருத்துருங்க எண்ணெயில போட் டு வருத்துருங்க சவ்சவ்யு எண்ணெயில போட்டு நல் லா வறுத்துருங்க வறுத்துட்டு அதுலயு வெங்காயோ தக்காளி பழம் வச்சு வறுத்துட்டு பா மல்லித்தழ சேத்துங்க மல்லித்தழ சேத்துங்க கருவப்ல சேக்காதீங்க மல்லித்தழ சேத்துங்க இத கொஞ்சோ உப்பு வச்சி அரச்சிங்க அரச்சி ஒரு தாழிப்ப குடுத்துட்டீங்கனாக்கா நல்லா இருக்கு ஆனா க சவ் சவ் சட்னியா இருக்கட்டு ரெண்டாவது ரொம்ப மெ ரொம்ப நைஸா அ அப்டி அரைக்க கூடாது அப்டி அரச்சிங்கன்னா அதோட சுவையே வேற மாதிரி ஆய்டு நல்லா இருக்காது சாப்பா ஆமா அது நல்லா இருக்காது சாப்புடாறது எனக்குமே ரொம்ப நைசா சேத்து புடிக்காது இதவந்து கொஞ்சொ ரொம்பொ ரொம்பொவு கொற கொறன்னுஇல்லாம ஒரு ஒரு முக்கால் பதத்துல அரச்சு எடுப்போ இல்லையா ஆ ப்ப தேங்கா சட்னிலா அரச்சீங்கன்னா ரொம்ப கொற கொற தேங்கா தொவையளுக்கு தேங்கா சடனிக்குமே நறைய வித்தியாசோருக்கு பாத்திருக்கீங்ளா தொவையல் வந்து கொஞ்சொ லேசா கொர கொரன்ருக்கூ சட்னி வந்து நல்லா நைசாருக் இப்போ அந்த மாரி பதத்துல அரச் ஆ கொஞ்சோ கொரகொரப்பு தன்மையோட அப்படின்னாக்கா நல்லாருக்கு நீங்க நீங்க நிச்சயமா அத சிரி பாருக்க தோழி அதெல்லா கடலபருப் உளுத்த அவுங்க அ பச்சமிளகா வக்காதீங்க காஞ்சமெளகா வச்சு அரங்க
அப்டியா தோழி நா ஆம்மா நா பச்ச மிளகா வச்சுதா செஞ்சு பாத்திருக் சரி காஞ்ச மிளகா, கள்ளப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சௌசௌ வெங்காயொ, தாக்காளி வச்சுக்கணுமா
ஆம்மா வெங்கய தக்காளி வெச்சு னு மல்லித்தல வச்சுக்ணு கரோப்ல சேக்காதீங்க மல்லித்தல சேத்துங்க அ சொல்லு சௌசௌ வந்து முழு சௌசௌ வக்க கூடாது ஒரு அதாவ்து அதா நம்மக்கு நம்மக்கு நறைய அரக்கிறோ அப்டின்னா ஒரு முழு சௌசௌவ்யு வச்சுக்லா இல்ல அந்த அவ்ளோ ப்ப தேவப்படாது நம்ம வந்து ஒரு இல வீட்ல ரெண்டு பேர்தா இருப்பாங்க மூணு பேர்தா இருப்பங்க அப்டிங்கும்பொழுது அந்த சௌசௌவ்வ வந்து பாதி சௌசௌ வச்சுக்கலா நீங்க எப்டி சௌசௌ வந்து நறைய வச்சு அரப்பீங்களா சும்மா பேருக்கு வச்சு அரப்பிங்களா
இல்ல கா கொஞ்சொதாம்மா வெப்பே நா கொஞ்சொ தாவெப்பே பாதி வெப்பேன்னு வச்சுக்கங்களே பாதிகூட வெக்கமாட்ட அத விட கம்மியா தா வப்பே என்னா அதிகளவு தேவ இருக்காதுஇங்க ம் நாங்க மூரு
பா நா பாதி சௌசௌதா வச்சு எப்பயுமே அறப்பே நன்றி செரி உங்க கூட நறைய விஷயங்கள பகிர்ந்துகிட்டே அப்டின்னு நெனைக்கிற மீண்டும் அடுத்த அலைப்புல நம்ம பேஸ்லா தோழி
அ நன்றி தோழி